இருக்கிங்க
வணக்கம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நா நம்ப நல்லாருக்கே இன்னைக்கு பாத்தோ அப்டின்னா இப்ப பூமியெல பாத்தோ அப்டின்னா எவளோ ஒரு அழகான விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமா இருக்கு அப்டினே சொல்லா அது மட்டும் இல்லாம அதோட இயல்பையு அதோட வகைகளையு நம்ம மனுஷங்க வாழ்க்கையில அது ஒரு பயன்பாடுக்கு ஆராஞ்சு பேசுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்குங்க
அது மட்டும் இல்லாம இப்ப பூமி அப்படின்றது நம்ம பேசும்போது நம்மளோட மண்ண மட்டுமே நெனைக்கிறோ ஆனா அதுல நில இருக்கு கற்கள் இருக்கு கனிமங்கள் இருக்கு நீர்நிலைகள் இருக்கு இப்டி பல கூறுகள உள்ளடக்கி இருக்கு அப்டின்னே சொல்லலா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பூமிய பத்தி
கண்டிப்பா அந்த பூமி அப்டின்னும் போது நம்ம வாழுற அந்த அற்புதமான வந்து ஒரு கோல் அப்டின்னே சொல்லலா ஏன்னா நெறைய கோள்கள் இருக்கு அதுல ரொம்ப அற் புத அப்டின்றது இந்த பூமி நம்ம மனிதர்கள் வாழுறது அப்டின்னே சொல்லலா அதே போல இந்த குடும்பத் துல இந்த சூரியக் குடும்பத்துல பாத்தோன்னா சூரியன்ல இருந்து மூன்றாவது கோலா அப்டின் டு ஆ உள்ளடக்கிருக்கு அப்டின்னா இந்த பூமி அப்டின்னே சொல்லலா பூமி இல்லாம வந்து மனிதர்களா இருக்கட்டு விலங்கு கள் தாவரங்கள் இது எதுவுமே வந்து வாழவே முடியாதுன்னே சொல்லலா ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பூமி முக்கியமான ஒன்று னு சொல்லலா உயிர்கள் வாழறதுக்கு அந்த தேவையான காற்று தண்ணீரு அதே போல அந்த வெயில் வெப்பநில இது எல்லாமே பூமியில மட்டுந்தா இருக்கு ஆ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன
ஆமாங்க இப்ப பாத்தோ அப்டின்னா இப்ப பூமியில வேற இன்னொரு விஷய என்னன்னா குறிப்பா வந்து ஒரு நம்பளுக்கு நெறைய நெறைய தன்மைகள் இருக்கு உதாரணமா ஒரு கைப்பிடி மண்ண ஈரப்பதத்த வந்து நல்லா பாக் த்துக்கலாம ஒரு ஏற்றதா அது கருதப்படுதுன்னே சொல்லலா அது மட்டு இல்லாம இப்ப நம்ம ஊர்ல கரிசல் மண் ணோட மண்லல்லா பார்த்தோம்னா நெல் மட்ல்லாம இப்ப கரும்பு அதிகமா வந்து விளைவிக்கிறாங்க மண்ணோட ஈரத்த ஒரு தக்க வைத்துக் கொள்ற திறன் அப்டின்ற பயிர்களுக் கு ஒரு உறுதுணையா இருக்குன்னே சொல்லலா அதே நேரத்துல செம்மண் நீர ஒரு விரைவா வடிகட்டு வடிகட்ற தன்ம அந்த செம்மண்ணுக்கு இருக்குன்னே சொல்லலா ஆனா இந்த நிலக்கடல சோளோ இந்த மாரி பயிர்களுக்கெல்லா அது ஒரு ஏற்றதா இருக்கான்னு பாத் தோம்னா அது கண்டிப்பா இருக்குங்க இப்ப இந்த மண்ணோட தண்மலா பயிரு இது எல்லாமே வந்து தேவ ஒரு நிர்ணயிக்கிற விஷயமா இருக்கு ஒரு இயற்கையோடு இணைஞ்ச வாழ்ற ஒரு கத்துக்க கொள்ளுட்டாங்க அப்டின்னே சொல்லலா அது மட்டும் இல்லாம இப்ப இதுக்கான ஒரு மனர்ப்பாங்கு மண் குறிச்சு நெறைய விஷயங்கள் நம்ம நெனைக்க முடியுது இப்ப கடற்கரை பகுதிகள்லா எடுத்துட்டோம்னா அது அதிகம் நம்மளால பாக்க முடியுது ஆனா விவசாயத்துக்கு அது சிரமமானதா இருக்கான்னு பாத்தோ அப்டின்னா இப்ப இந்த மணப்பாங்கு அப்டின்றது மண் நீர தக் க வைக்க முடியாதனால அதிக உரமு நீரு அதுல தேவப்படு அதனால தேங்காய் இந்த மாரிய மரங்கள் தா அந்த மாரியே மண்ணுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கு வேற என்ன சொல்ல வருவீங்க இந்த பூமி பத்தி
கண்டிப்பா பூமி அப்டின்னு சொல்லும் போது அது எந்தளவுக் கு வந்து அந்த மேற்பரப்புல வந்து ஆ தண்ணீரு சரி அந்த நிலப்பரப்பு இருக்கு அதனால தா அந்த விண்வெளியில இருந்து பாக்கும்போது பூமி வந்து ஒரு நீல நெறமாவு அவுங்களுக்கு தெரியு காரண என்னன்னா அந்த தண்ணீரா இருக்கட்டு நிலப்பரப்பு இது எல்லாமே அமஞ்சிருக் தப்டின்னே சொல்லா அதனாலதா பூமியே இந்த நீலக்கோள் அப்டின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த கடல்களா இருக்கட்டு நதிகளு அதே போல பூக்களு நெறைய காடு இயற்கையான வளங்கள் வந்து அதிகமா இருக்கிற அத அப்டின் பாத்தா அந்த பூமியில வந்து ஒரு அழக வந்து அதிகரிக்கக்க கூடியது அப்டின்னே சொல்லா அ நெறைய கோள்கள் இருக்கு ஆனா அந்த பூமி அப்டின்றது ஒரு அற்புதமான ஒன்று அப்டின்னே சொல்லா ஆ அதே அந்த தன்ன தானே அந்த சொல்ற ஒரு அ ச சுழற்சி வந்து இருக்கு அப்டின்னு சொல்லலாம் அதே போல அந்த பூமி ஆ ஒரு முற முழுவதும் வந்து சூழல இருவத்தி நாள் இருவத்தி நாள் மணி நேரோ ஆகும் அப்டின் சொல்வாங்க நம்ம வந்து அத சிறு வயதுல இருந்து படிச்சிருக்கோ அப்போ இது எவ்ளோ ஒரு அற்புதமான ஒரு கோளு அப்டின் பாக்கலா அ நம்மளோடைய பகலு செரி இரவு இது எல்லாமே உருவாகுது அதே போலதா அந்த பூமி வந்து சூரியன சுற்றும் சுற்றி வருதுனு சொல்றாங்க இந்த பூமி அப்டின்றது மக்களுக்கு செரி இயற்கைக்கு செரி இது ஒரு அற்புதமான ஒன்று அதே போல அந்த சூரியன சுற்றி அந்த நாட்கள் வருது பாத்திங்ளா சூரியன சுற்றி வரும் நாட்கள்ல அந்த பூமி அப்போ முன்னூத்தி அறுவத்தி ஐந்து நாட்கள் ஆகுது இது எல்லாமே வந்து அய்யோ இதனுடைய கோள்களா சரி இத அறிவியல் மூலியமா வந்து அ இது இருந்தாலுமே இந்த பூமி அப்டின்றது பல வகை உயிரினங்கள் வாழக்கூடிய ஒன்று அப்டின்னே சொல்லா நீங்க இந்த பூமியில வாழற மனிதர்களா இருக்கட்டு விலங்குகளா இருக்கட்டு இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அது மு நம்ம இன்னொன் பாத்தோ அப்டின்னா நிலத்தடி நீர் பத்தி பேச அப்டின்னே சொல்லலாங்க